ம் நல்லா இருக்கே தோழி நீங்க நல்லா க்கீங்களா
ஆ நானு நல்லா இருக்கே சகோதரி என்ன பண்றீங்களா
தோழி மதியயோ என்ன சமையல்
போகு மதியதுக்கு வந்து பசே சவ் ச்சவு இருக்கு இல்ல சகோதரி அதுல வந்து அப்பிடியே பாசி பருப்பு போட்டு அப்பிடியே கெழம்பு மாரி வச்சிட்டாங்க சகோதரி அத வச்சி ரசோ வச்சிட்டாங்க சகோதரி
ம்
பொரியல் எதுவு பண்ணல சிம்பளா அப்பிடியே வெச்சிமுடிச் ட்டாங்க
சரிங்க தோழி சரிங்க தோழி
ஆஆ நீங்க வேலையெல்லா முடிச்சிட்டிங்களா வீட்ல
ஆ வேலை எல்லா முடிஞ்சிருச்சி தோழி
சேரிங்க இனிமேல் பாப்பா கூட தா ஒரே விளையாட்டுங்களா சகோதரி
ஆமாங்க தோழி அவுங்க தா விளையாண்டுட்டு இருக்காங்க நானு உட்காந்து இருக்கே பக்கத்துலியே
சேரிங் சேரிங் சகோதரி உங்க ஊர்லலா ஆன்ளைன்லலா எப் சகோதரி மழ வருந்துங்களா நேத்து
நேத்து மழ வரல அ அதுக்கு மொத நாள் ரெண்டு நாள் வந்து மழ நைட்ல பெஞ்சது தோழி இப்பயுமே வந்து லைட்டா வெயில் அடிக்குது ஆனா லைட்டா வந்து மப்பா இருக்கு ம் அ சாயந்ததுல மழ வரு அப்பிடின்னு நெனைக்கிறே தோழி
கே எங்க சாமி நம நெனைக்கறது ஒன்னு நடக்குறது ஒன்னா இருக் க் மழ வரு நெனப்போ அன்னைக்கு மழையே வராது மழ வராதுனு அசால்டா நம்ம எல்லா வே வேலையு பண்ணிட்டு இருப்போ அன்னைக்கு தா படப்படனு மழ திடீர்னு அந்த மழ வரத்துக் க்கான அறிகுறியே இருக்காது ஆனா பத்தா அவ்ளோ மழ திடீர்னு எங் எங்கருதா வந்தமோ தெரியாது அ அந்தளவுக்கு பெய்யும்
ஆ கண்டிப்பா தோழி இப்ப வந்து பாத்தீங்கன்னா வெயில் வந்து நமக்கு எவ்ளோ அடிச்சாலும் அதுல வந்து நம்ம வேலயில பாத்துருவோம் நம்ம வேலை என்னமோ அத நம்ம பாத்துருவோம் வெயில் அதிகமா இருக்கு அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டே வந்து நம்மள ஆ நமக்கு நமக்கான வேலய வந்து நம்ம பாத்துக்கிட்டே தான் இருப் போம் இல்லையா இப்ப நம்ம எங்காவது வெளியில போனும் விசேஷத்துக்கு போனும் இல்ல வேற எங்கயாவது நம்ம வெளியில போனோம் அப்படின்னா கூட நம்ம போயிடுவோம் எவ்ளோதான் வெயிலா இருந்தாலும் வெயில் அதிகமா இருக்கு அப்டின்னு சொல்லிட்டு போயிடுவோம் ஆனா இந்த லைட்டா மழை பெஞ்சுடுச்சு அப்படின்னாக்கா வந்து நம்மளோட வேலயே கெட்டு போனா மாரி ஆயிடும் இல்லையா இந்த மலையும் இப்ப மட்டும் வந்து எவ்வளோ வெயில அடிச்சாலும் மழைய வந்து உன்னால ஏத்துக்கவே முடியாதில்
கண்டிப்பா சகோதிரி எனக்குமே பாத்தீங்கன்னா சகோதிரி மழ காலம் மழக் காலம் புடிக்காது அதே மாரி பாத்திங்கன்னா இந்த வெயில் காலமும் சகோதரி எனக்கு புடிக்காது எனக்கு புடிச்சதே வந்து இந்த இந்த காத்துகாலமும் இந்த பிம்பிள் சிசனுந்தான் சகோதரி எனக்கு புடிக்கும் ஏன்னா இப்பவந்து காத்து அடிச்சா கூட குளூர்னா கூட இந்தப் போர்வீயதான் ஒன்னு ஒப்னா அட்ஜஸ் பண்ணி நம்ம வேலை பண்ணிக்கலாம் எல்லாம் பண்ணிக்க வே வெயில் எடுத்துக்கலாம் அதே இந்த மழை காலம் வந்து நச நசன்னு மழை பெஞ்சிற்றிருக்கும் போது வெளிய போனுன்னு நெனைச்சாலே கடுப்பாருக்கும் ப்போம் வீடு பாத்தீங்கன்னா என்மோ மாதிரி வந்துட்டு ஒரு மாரி வந் பிரைடட்டாவே இருக்கது ஒரு மாரி மழைக் அதுக்கு வீடே என்னமோ மாரி கொஞ்சம் இருட்டு கட்டின மாரி இருக்கும் தரைல கால் வச்சாவே எனக்கு ஐஸ் மாரி விறுவிறுன்னு இருக்குங்களா அதே மாரி வெயில் கால வந்தாலுமே நீங்க சொல்ற மாரி லைட் வெயில்லா இருந்துச்சுன்னா நம்ம ஒர்க் பண்ணலா முடியும் எல்லாம் பண்ணலா அதே வந்துட்டு ரொம்ப வெயிலா இருந்தா பீச்ல வச்சா வேலையே செஞ்ச என்னமோ மாரி நமக்கு உடம்பே டயர்டாவே இருக்கு சகோதரி நமக்கு ரெண்டு காலமே நமக்கு ரிஸ்க்குதான் ஆனா வந்துட்டு மழ காலத்த விட வெயில் மழ மழ காலம் வெயில்லு காலம் ரெண்டு காலத்து கம்பேர் பண்ணும்போது வெயில்லு காலம் எவ்வளவோ பரவால்லிங்
ஆமா கண்டிப்பா கண்டிப்பா வரும் ரொம்ப மழ பெய்றப்ப வந்து நம்ளோட வே நம்ம இப்ப எங்கயாது இப்ப ஒரு காய்கறி வாங்க போனும் இல்ல ஒரு ஏதாவது நமக்கு ஒரு முக்கியமான விசேஷமா இருக்கும் எப்புறா இந்த மழைல நம்ம கொழந்தைய தூக்கிட்டு நம்ம போறது எப்புறா வெள்ள வீட்டு வெள்ள போயிட்டு வீட்டுக்குள்ள வந்தோம் அப்டின்னாக்கா வீடே வந்து ஒரு மாதிரியா ம் அந்த தண்ணி பட்டு தண்ணி பட்டு வீடே வந் து சரியா இருக்காது இன்னைக்கு வெய்யு என்னைக்காவது வெயில் அடிக்காதா அப்டின்னு வந்து அந்த நேரத்துல வந்து நம்ம வெயில பாத்து ஏங்கிக்கிட்டே இருப்போன்னு சொல்லலாம்
கண்டிப்பாஸ் சகோதரி அதும் வெயில் அடிக்கும் போது பாத்தீங்கனா வந்துட்டு மழ வந்து ஏண்டா மழ வருதுங்கிற மாரி து கடுப்பா இருக்கு ச கோதரி வெயில் அடுக்கிதுன்னா இது வெயில் அடிக் ச்சுக்கிட்டே இருக்குடா எப்படா இந்த மழ வரு அதா சகோதரி ஒன்னு இது எப்பயாது ஒன்னிரு க்கும்போது இன்னொன்னுக்குதா நாங்க ஏங்குவோங்குறாங்கல்ல அதுக்கு
ஆமா கண்டிப்பா கண்டிப் பா தோழி
நீங்க நேத்து என்ன சமச் சொல்லுங்க சகோதரி
பிக் வச்சிருக்கீங்ளா தோழி?
டாபிக்னு ஒன்னு தனியால்ல சகோரி நீங்க வந்து இந்த வீட்டு வை த்தியம் இருக்குல்ல சகோதரி அத பத்தி எதாச்சு நாம பேசலாங்ளா வீட்டு மரு மருந்து மரு வீட்ல ஒடம்ப் சர்ல பண்ண வீட்டு வைத்தியத்த பத்தி பண்ணுவாங்கள அந்த மாரி பத்தி எதாச்சு பேச லாங்ளா
ஆ சரிங்க தோழி
ஆ நீங்க எந்த மாரி சகோதரி வீட்டு வைத்திய எதாச்சு நீங்க ஃபாலோ பண்ணிருக்கீங்ளா?
ஆ பண்ணிருக்க தோழி இப்ப வந்து வீட்டு வைத்தியம்னாக்கா ஆ இப்ப நண்டு கொழம்பு இல்ல வந்து கோழி கொழம்பு அதுல்லா சாப்டுட்டோ அப்டின்னாக்கா வயித்துக்கு ஒத்துக்காம கொழந்தைங்கலா வந்து வயித்து வலிக்குது அப்பில்லா சொல்வாங்கல்லியா அது பூட்ட கலத்து விட்டுட்டு அப்புன் சொ ல்லுவாங்கல்லயா அப்போ வந்து இந்த வெளக்கெண்ணய வந்து வயித்துல தொப்புள்ல தொட்டு போட்டோ‌ அப்டின்னாக்கா வந்து இந்த வயித்து வலி நல்லா போவுன் சொல்வாங்க சில நேரங்கள்ல வந்து விளக்கெண்ண இல்லாத நேரத்துல ந ல்லெண்ணயோட ஸால்டு உப்பு கொஞ்சொம் நல்லா கொஞ்சோ கொழப்பி வந்து அத வந்து போட்டோ அப்டின்னாலுமே அ அந்த வந்து சூட்ட வந்து கொஞ்ச தணிக்கு வயிறு வலி நல்லா போகு அப்புன் சொல்வாங்க ஆ வந்து அது இல்லாம ம்
இல்ல சகோதிரி இந்த நல்லெண்ணெயோட நீங்க தூளுப்பு தானே தூளுப்பு போடும் போது வந்துட்டு எங்க வய்த்துல தொப்புள்குள்ள வெக்கணுங்களா சகோரி இல்ல வயித்
இல்ல தொப்புள்குள்ள இல்ல மேல லைட்டா தடவுட்னு தொப்புள் குள்ள எல்லா வந்து சால்ட் வைக்கும் போது தொப்புள்குள்ளயெல்லா தடவக்கூடாது வயித்த சுத்தி இப்டியே தொப்புள சுத்தி இப்டி தடவி வுட்டோ அப்டின்னா க்கா அது வந்து கொஞ்ச நல்லா போவு அப்புன் சொல்வாங்க
சேரிங்க சேரிங்க சகோதரி
நம்ம நமக்குமே சாப்டோ அப்டின்னாக்கா அது வந்து செரிமானமாகாம சல் நேர்த்துல வந்து தல சுத்தி வாந்திலா வந்துரு இல்லயா எனக்கு வந்து அது மாதிரி வந்து அடிக்கடி வந்துரு
ஏ எனக்குமே வரு சகோதரி சாவ் ஆ எனக்குமே சகோதரி ஒரு நாள் பாத்தீங்ன்னா சாப்டது ஒரு இல்லன்னா வாமிடிங் வரு ஒரு சில நேர வயிறு வலிக்கிற மாரிருக்கு ஹோ வயிறு வலிக்கு அல்சர் மாரியிருக்கு என்னமோமரி பண்ணு வொடம்பே என்னமோ மாரி நமக்
ஆமா ஆமா ஆ அ அந்த நேரத்துல பாத்தீங்க அப்டின்னாக்கா கொஞ் கொஞ்ச வெந்நீரு இருக்லயா வெந்நீர கொஞ்ச நல்லா கொதிக்க வச்சிட்டு வெது வெது பான தண்ணியில கொஞ்ச உப்பு கல்லு உப்பு அலி போட்டு அத ஆத்தி நம்ம குடிச்சோ அப்டின்னாக்கா வந்து அ டக்குனு வந்து நமக் க்க அது வந்து கொஞ்ச செரிமான ஆயிடு அப்டின் சொல்லுவாங்க அந்த மாதிரி அ அதெல்லா கூட நம்ம பண்ணலா தோழி
சேரிங்க சேரிங்க சகோதரி
ம் உங்களுக் அந்த மாரி எதுவு தெரியுமா கைவித்
ஆ கை வைத்தியோ வந்து சகோதரி வீ இத மாரி கொழந்தக்கி வந்து உடன இப்ப கொழந்தக்கி இப்ப வந்து நமக்கு நமக்கு சளிகாச்சல் வந்துச்சுன் சொல்லி நம்ம வந்து முருங்ககீற சூப்பு அந்த மாரி வச்சி புடிச்சோம்னா சளி வந்து கொறய்ன் சொல்லுவாங்ல்கு சகோதரி அதே மாரி அத அதே மாரி சகோதரி கொழந்தைகளுக்கு பாத்ங் இந்த பெட் இதுல இருக்குல சகோரி நீ வெற்றிலைனு சொல்லுவாங்கள அந்த வெத்தலய வந்து நீங்க தோசக் கல் இருக்குல சரி தோசக்கல்ல வந்து தோசக்கல நல்லா வந்து நல் தோசக்கல நல்ல கழுவி அல்லது வந்து நீங்க வெறு அந்த வெறு அடுப் த்த கேஸ் பத் வெரு பாத்தர வைக்காம அந்த நேர நேரடிய வந்து அடுப்பு வந்து பத்த வச்சி சிம்ல வச் திக்னஸா போது ஈ சிம்ல வச்சின் வெர் த்தலமயில வந்து தேங்கானா இருக்குல சகோதரி தேங்கானை வந்து வே தேங்கானை இபவந்து இந்த வெத்தல மேல நல்லா தடவி வுட்ர்ங்கந்து பக்கமு நல்லா தடவிவுட்டு அந்த தீயில வந்து வாட் நல்லா நல்லா நல்லா கொஞ்ச தீயீல நெய்ஸ்ஸா வாட்டி எடுத்து கொழந்தகோட நெஞ்சிப் ப் பகுதி இருக்குல சகோதரி நெஞ்சி பகுதிலயு இந்த நெத்தினு சொல்லுவாங்கள நெத் தீ தல அந்த எடத்துலயுமே கொஞ்சோ வச்சி வச்சி நீங்க எடுபீங்ள கொஞ்சோ வந்து கொழந்தைங்களுக்கு சளி இருந்த வந்து கரஞ்சிட்டு வந்துரு அப்பிடின் வந்து சொல்லுவாங்க கொழந்தைகளுக் வந்து மருந்து வகையான மருந்து நம்ம வாய் வழியாதா குடுக்க முடியு ட்டப்ர இது மாரி தலவலிய தலவலி இந்த மாரி எத வஞ்சினா தைலோ விக்ஸ் அந்த மாரிலா அப்லே பண்ண முடியாதுல்ல அப்பிடிங்கற பத்து இது வந்து ஒரு நல்ல ஒரு சிட் இருந்த ஒரு இதா இருக்கு வெப்பலை வந்து நீங்க போட்டிங்கன் நல்ல ஒரு மருந்தா இருக்கு குடுக்கலாம்னு சொல்லி சொன்னாங்க அதுமே அதே மாரி பெரியவங்களுக்கு வந்து சளி காய்சல் இந்த மாரி ரொம்போ முடியல ஏன்னதா வந்து இந்த தொண்டையில வந்து இந்த சளி புடிச்சி தொண்ட சளி ஒரு மாரி தொண்டையில வந்து சளி நின் ட்டே இருக்கு என்ன மருந்து சாப்பிட்டாலு கேக்கலன்னு சொல்லுவாங் அல்ல தொண்ட கட்டுன மாரி இருக்குல்ல சாப்பற அப்பிடிப்பட்டவங்களுக்கு இந்த த்து இருக்கு இல்ல சகோதரி வெத்தலை வந்து காம்போட அப்பிடியே ரெண்டு துண்டா வந்து தண்ணிர் நல்ல ஒரு ரெண்டு டம்ளார் அல்லது மூனுடம்ளர் தண்ணி நல்லா வச்சிக்கோங்க சகோதரி வச்ச அந்த வெத்தலைல வந்து ஒரு வெத் து நீங்க அக் துல போட்டு அல வந்து துள்ளியுண்டு மஞ்சத் த்து வந்து துள்ளியூண்டு கல்லு உப்பு சும்மா துள்ளியுண்டு மெளகு து அப்பிடியே போட்டு நல்லா வந்து கொதிக்கவிடுனு சகோதரி அந்த தண்ணி வந்து மூணு டம்ளர் வச்சி தண்ணி நல்லா நல்லா ரெண்டு டம்ளார ஆகர அளவுக்கு நல்லா வந்து சுண்டிவர அளவுக்கு அந்த தண்ணிய நல்லா கொதிக்கவிட்டுட்டு அத நல்லா வந்து வடிகட்டி குடிச்சீங்கன்னா வந்துட்டு அந்த நெஞ்சி சளி இந்த தொண்ட தொண்ட சளிய எல்லா வந்து கரஞ்சி வந்துரு உங்களுக் கு இது வந்து ரொம்பவு நல்லது வெற்ற வெற்றல வெற்றலை வந்து சூப்பு மாரி வச்சி குடிக்கிறது ரொம்பவு நல்லது அப்பிடிம்பாங்க அதே மாரி முருங்கக்கீரை சூப் நீங்க வந்து வாரத்துக்கு வந்து மூனு நாள் நாலு நாள் தொடர்ந்து எடுக்கும் போது உங்களுக்கு வந்து உடம்ல வந்து எ இந்த வகையான கிருமி வந்து இந்த நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகமாகு உடம்புக்கு வந்து இரும்பு சக்தி அதிகமாகு எந்த வகையான வந்து வைரஸ் நம்ம வந்து உடம்புல வந்து தங்காது எல்லாத்தையுமே வந்து இது வந்து அழிச்சிரு அப்டின்னு வந்து சொல்றாங்க சகோதரி
நீங்க சொன்ன மருத்துவம் வந்து ரொம்பவே சிறந் தா தோழி எனக்கு பயனுள்ளதா இருந்தது அதே மாதிரி வந்து இந்த நொச்சி எல இருக்கு இல்லையா இதையுமே வந்து ஆ அதையுமே வந்து இது பிழுஞ்சு அதுல சறு எடுத்து அத க அது மாதி‌ரி கேஸ் அடுப்புலையோ இல்ல வெரகு அடுப்பு யூஸ் பண்றோ அப்டினாக்கா அதுலய்யோ காமிச்சு கொஞ்சோ கொதி வந்தனோ அத வந்து நெத்தில பத்து மாரி போடுறது மூக்குல இந்த கையில முக்குல அதெல்லா தேய்சோ அப்டினா கா அதுமே வந்து சளி வந்து உ சரி பண்ணிடு அப்டின்னு சொல்லுவாங்க. இல்லையா.
ஓ சேரி சேரிங்க சகோதரி
ஆ அதுமே பண்ணலா அப்றோ இன்னொன்னு வந்து அந்த தூது விலை எல இருக்கு இல்லையா. அத வந்து தொவயல் ஆ அது. தொவையல் அரச்சும் சாப்டலா இன்னொன்னு தொவயல் அரைக்கலனா கூட நார்மலா ஒரு தோச கல்ல வச்சு அந்த எலய வந்து ப. ச்சுட்டு வந்து அதுல உள்ள முள்ளல்லா எடுத்துட்டு நல்லா அத கழுவிட்டு அந்த தோச கல் மேலயே போட்டு ஒரு ரெண்டு வாட்ட வாட்டி எடுத்துட்டு நம்ம பச்சையாவே சாப்டலா அதுமே வந்து ரொம்ப சீக்கிரத்ல வந்து நமக்கு வந்து சளிய வந்து சரி பண்ணிடு அப்டின்னு சொல்லுவாங்க தோழி.
ஓ அத வந்து பச்சய சாப்ட்டா ஒன்னு கசுக்குது.
கசக்காது ஆ நல்லாதா தோழி இருக்கு. ஓ அது நா வந்து நா அந்த மாரிதா எடுத்துப்பே அத வந்து தோசைக்கல்ல போட்டு வாட்டிறோ இல்லையா அது அது கொஞ்சோ ந நல்லா வாட்டிட்டோ அப்டின்னாக்கா. அத சாப்டும் போது அந்த அளவுக்கு வந்து கசப்ல்லா வந்து நமக்கு தெரியாது அது வந்து சாதாரணமா தா தோழி இருக்கு அத வந்து நம் நம்ம நல்லாவே சாப்ட்டுல்லா
ஓ சேரிங்க சகோதரி அதே மாரி சகோதரி நீங்க வந்து அந்த தூதுவாளையு கூட. தூதுவாளைய்ல வந்து நீங்க சொல்ற மாரி சட்னியு பண்லா சகோதரி. அதுல பாருங்க நெறய பேர் வந்து ரச வச்சு கூட சாப்டுவாங்க ரச வச்சு சாப்ட்டீங்னா ரொம்ப நல்லது சளிக்கு வந்து ரொம்ப நல்லது சில பேர் வந்து அத வந்து அப்டியே. பரு. ச்சி இடிகல்ல இடிச்சு போடுவாங்க. சில பேர் வந்து மிக்சில ஓட்டு ஓட்டி ஏதோ பச்ச ரசோனு. சொல்லி எல்லாத்தையுமே பச்சையா அரச்சி எல்லா கொஞ்சோ கடுகு கருவேப்ல எண்ணெ போட்டு நல்லா கொதிக்க விட்டு. து அப்டே ஒரே ஒரு கொதி வந்தது எறக்கி வப்பாங்க சகோதிரி. அதுமே ரொம்ப வந்து ஒடம்புக்கு ரொம்ப நல்லது அப். ங்க அதே மாரி இந்த வீட்ல வந்து பெரியவங்க வந்து சுகர் பேஷன்ட் எல்லாம் இருப்பாங்கள சகோதிரி. அவங்க என்ன சொல்றாங்கன்னு வெண்டா கேரட் இல்ல சகோதிரி வெண்டக்காய் வந்து ஓரளவுக்கு ரொம்ப குட்டி குட்டியா கட் பண்ணாம. ஒரு வெண்டக்காய் வந்து ஓரளவுக்கு. பெருசா நாலு துண்டா கட் பண்ணி தண்ணீ இருக்குல. சகோதரி ஒரு சுத்தமான நம்ம குடி கிற பச்ச தண்ணியில வந்து இந்த வெண்டைக்காய் நீங்க வந்து போட்ருனும். வெண்டைக்காய போட்டு நீங்க மூடி வச் சிட்டு நல்லா நைட்டு புல்லா வந்து அந்த தண்ணி வந்து அந்த வெண்டைக்காயோட இது வந்து தண்ணியில எறங்குங்களா. அத காலையில வந்து வடிகட் டி நீங்க குடிச்சிங்கனா இது வந்து சுகருக்கு ரொம்ப நல்லது அப்டின் சொல்றாங்க அதே மாரி வெந்தய இருக்குல. சகோதிரி வெந்தயத்த வந்து நீங்க வந்து நைட்டு வந்து நல்லா வந்து ஒரு. த ஒரு நல்ல ஒரு கை நெறியா ஒரு வெந்தய தள்ளி போட்டு ஒரு டம்ளார்ல நல்லா ஊற வச்சிருங்க ஊற வச்சி நைட்டு ஃபுல்லா ஊறனதுக்கு அப்புறோம் காலையில எழுந்து வெறும் வயித்துல பிரஷ் பண்ணி ட்டு அந்த வெந்தய தண்ணிய குடிச்சிட்டு இந்த வெந்தய த்த வந்து மென்னு சாப்பறது ரொம்பவே நல்லது ஒடம்புல வந்து எதாச்சி ஒரு கெட்ட இது கெட்ட சக்தி இது மாரி இன்னு சொல்றது இந்த கிருமி நா சீன் சொல்லுவாங்க இல்ல சகோதிரி வைரஸு அந்த மாரி எதாச்சி து பேக் டீரியா இருந்துச்சினா இந்த மாரி ஒரு கசப்பு தன்ம உள்ள பொருள நம்ப சாப்ட்டம்னா அது வந்து முழுமையா அழிச்சி கும் இது வந்து ரொம்ப வந்து நல்லது வெந்தியம் வந்து உடம்ப வந்து குளிர்ச்சி பண்ணும் உடம்ப வந்து குளிமையாக்கும் ரொம்ப வெந்தயத்த வந்து வாரத்துக்கு ஒரு தடவ எடுத்துக்கறது ரொம்ப நல்லது சொல்றாங்க சகோதிரி
ம் ஆமா தோழி இந்த மாரி இப்டி வந்து கைவைத்தியங்கள் வந்து ரொம்பவே சிறந்ததா இருக்கும் அப்போன்னு சொல்லலா நமக்கான நேரம் முடிஞ்சிட்டு தோழி மீண்டும் வர அழைப்புல பேசலா ஆ கண்டிப்பா